கேக்குதா
சொல்றா படுத்துனுனுக்குறே பெட் ரூம்ல
பத்துனுகிறியா
ம்
நா ஊகிட்டதா பேசினுக்குற போன
ம் காசு பாதிட்டு சுத்தமா இல்லடா
காசு இல்லியா வர தானா சொன்ன நீங்க
வர தான் சொன்ன
கோவா கோ யாரா சொன்னப்ப கோவா கன்பாம்
டெய் பசங்க எல்லா அப்டிதா சொல்லி கிட்டு இருந்தானோங்க கோவா போலா அடுத்த ட்ரிப் கோவா கன்பார்ம் போய்ட்லா அப்டின்னு
அப்ட சொல்லாங்க இங்க போறதுக்கே பத்தாய்ரோ ஆய்ச்சி எல்லாருக்கோ
முப்பது ரூபா நாங்க ஆனா நாங்க இப்ப பொய்ட்டு மால போட்ரா ந்தா வஷ்ஷா ஓன்னா ஒன்னு மூ மூன்ற மாசந்தாகுது ஆ
பா‌ எங்க திருப்பதிக்கா
திருப்பதி இல்லடா சபரிமலைடா
சபரிமலைலா ரேரு பாக்லா
டேய் எவ்ளோ ஜாலியா தெரியுமா டே அவள்தா ஒன்னு மூன்ற மாஸ்தாகுது நா மால போட்டு நா ஒட்டிப் பொய்ட் ஜால்யா பொய்ட்டருவோ சம்மருக்கோ ஏழ் நாளு
டேய் மால பொண்ணு போறது ட்ரிப்பு ஒண்ணா
டேய் ஆனா மால போட்டு போனா ஜால்லா இருக்குன்டா பசு கூட என்ஜாயாருக்கோ கோயில் கூட பாக்கர்துக்கு நல்லா இருக்கோ பூஜ்ஜ நல்லா இருக்கு ஐயப்ப மால போட்டாலே கொஞ்ச என்ஜாய்
ட்ரிப் ட்ரிப்பெப்பா பொய்குறியாநி
நா போன்ந்தில்லபா விட்றப்ப
ஒரு வாட்டியா போணோன்டா அதலா ட்ரிப்புலா மால பொண்ணு போற்து வேற
டேய் ஆனா அந்த ஏழ் நாள் நா யோளோ ஜால்யாந்தோன்ட்டு வந்தா தெரில அந்த என்ஜாய் மூமெண்ட் லா
நாங்க எவ்ள ஜாலியா இருந்தோ
கேள்றா சொல்லவே இல்ல அது அது ஜாலியா இது ஜாலிய கேள்றா
என்னத்தியோ வாங்கிட்ட
காரிஸ் கிட்ட உனக்கு ட்ரிப்ள போனது என்ஜாயா இருந்துதா இல்ல சபரிமலைக்கு போம் போது என்ஜாய் இருக்குமா கேளு சபரிம மலை தான் சொல்லுவாரு
ஓ ஓ
புரிதா
ஆ ஆ
ஆ ஏன்னா அவளோ ஜாலியாருந்தாரு அவரு ஐயப்ப சாமி மாலை போட்டுன்னு இப்போ ட்ரிப்பு போறது அது எவ்ளோ ஜாலியா இருக்கு தெரியுமா ஆ
இன்னா அப்டி ஜாலியா அப்டி இன்னா பண்ட்டீங்க ஜாலியா
பஸ்ல அந்த பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுறது செய்யறது
அதெல்லா நாங்ககூடதான் பண்ணுவோம் ட்ரிப்புலா
சொன்னா புரியல நனாம போராப்ப போ
என்ன ஜாலி நாங்க எவ்ளோ ஜாலியா இருந்தோ சிரஞ்சீவி கிட்ட கேட்டு பாட்ரா நீ சிரிஞ்சிவீ கிட்ட கேட்டு போரு நாங்க எவ்வளோ ஜாலியா இருந்தோ
ஆ சொல்லுவா
சிரஞ்சீவி இன்னா காலேஜு ஹலோ ஹலோ ஹலோ டேய்
சொல்றா
ஏன்டா அமைதியாகிற பேசான்டா எதுனா பேசவேனா அமைதியாகிறியா
இதோ இது மெசேஜ் ஒண்ணு வந்தது
ஆ அது ரிப்ளை பண்ணிகிறியா வோன் ஆலுக் மெசேஜ்
இல்ல இல்லடா அப்டியெல்லாம் இல்ல கேட்ரிங் கேட்ரிங் ந்து கேட்ரிங் குரூப்லருந்து மெசேஜ் வந்தது அதான் அது சரி அவங்களுக்கு ஆஹ் ஆமா முத்தூர்ல
அவ ரிப்ளை பண்ணானு பண்ணினுக்கிறியா
அது சொல்லிட்டு வந்துலான்ட்டு சரி வேற மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல
உம்
நீ ஏன்டா தப்பா புரிஞ்சுக்குற உடனே
காலேஜிகு
நம்பல் நம்பல நம்பி ஒரு ஆடரு காலேஜி ஒரு ஒரு தெறந்து ஒரு வாரமாகுது மூன் நாள் போய் கிறேன் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கறேன் நீ அஞ்சு நாலுமே போயிட்ட தான நீ நீ வந்து போய்டதான
ஆமா நான் வந்து சேர்த்து வெப்பண்டா இப்போ எனக்கு தேவைப்படும் போது தானே எழுதி எத்துக்குவேன்
ஹெல்ப்பா
எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுச்சு எத்தனநாள் நா லீவ் போல்லாம் எத்த நாள் லீவ்போட்ட கரெக்டா இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுச்சு கண்டுபுடிச்டேன் கரெக்டா
மெய்யா
அதுக்கேத்த மாதிரி செட்டிங்கா லீவ் போட்டு அதான் அதுக்கேத்த மாதிரி டிசன்ண்டா வந்துருவே காலேஜிக்கு
உம் காலேஜ் வரனும்டா உன் டிபார்ட் உன் டிபார்ட்மெண்ட் மாரியே ந்தா ஹிஸ்ட்ரி குரூப் அதுமாதிரி இருந்தா காலேஜ் வரலாம்டா ரொம்ப மோசம் டா பி சி ஏ
இது ஒழுங்காவே உங்கள்தோட மோசன்டா எங்குள்தெல்லா அதல்லாம் உள்ள போயிட்டேனு நெனச்சியெ வெளியே வர முடியாது லாக் வச்சிருவாங்க ஃபுல்லா
இனிமேல் இனிமேல் மூணு மணி வரைக்கும்பா
ஆமா அது வந்து எங்க தா இருந்தா மூணுமணி இருக்கு எல்லாருக்கு தான் மூணுமணி சொல்லிகிறாங்க அதாலா சும்மா அது ஏ சும்மா சொல்லணு நம்ளே ஃபரஸ்ட் இயர் போம்போது அதான சொன்னாங்க ரெண்டு மணி ரெண்டரை தா வுடுவனு தான சொன்னாங்க
உம் உம்
அந்தமாரி கத தா அது ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வரோல நல்லா இருக்கு அங்கயே ஆனா மூணு மணி வரைக்குதா
ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது நமக்கு லீவுடா
ஆமா ஒரு நாளு
உம்
அந்த ஒர்
ஏன் அப்ப அந்த ஒரு நாளு அப்போ என் மறுநாள் வந்து தா பாப்பான் அதியா ப்ரோ அந்தி வர்வா
அததா ஆஹ் தெர்ல ஏ எங்கடா லீவு ஃபர்ஸ்ட் அப்பளா உடமாட்டான்னு டா
ஆஹ்ஹா சொல்டாங்களா எங்க சார் எல்லா சொன்னாங்களா ஃபஸ்ட் இயர் வரும்போது உங்களுக்கு லீவுனு ஆமா ஆமா நம்ம ஃபஸ்ட் இயர் வரும்போ நாங்களா வரும்போது அன்னைக்கி இப்ப யாருமே காணு ஸ்செகண்ட் இயர் தேர்ட் எல்லா
டேய் இருந்தாங்களே டா அதா நீ ஸ்டேஜ்ல டான்ஸ்ல ஆடுனாங்களே ஃபர்ஸ்ட் டே அதுவாஹ் அன்னிக்கா
இல்ல அன்னைக்கி இல்லடா அது
வேற என்னைக்கி லீவ் வுட்டாங்க பர்ஸ்ட் இயர் வரும் போதே
டேர் ஸ்டார்ட்டிங் வராங்க பாரா காலேஜ் வந்து அன்னிக்குடா நா சொல்றது
ம் ஞாபக இல்லையே எனக்கு
அன்னைக்கி ஒரு நாளைக்கு மட்டு வரமாட்டாங்களா செகண்ட் இயர் தேர்ட் இயரா உன் போன் என்ன வைப்ரேட் ஆகின்னே இருக்குது மெசேஜ் வந்துகின்னே இருக்குது போல
யார் எ போண்கா
கால் பண்ணுறாங்க மம்மி கால் பண்ணுகறாங்க
வீட்ல தான இருக்குற
வீட்லதா இருக்குற எங்க அம்மா ஊரு எங்க அம்மா ஊருக்கு டா மூணு நாளா ஆகுதா அங்க ஊருக்கு போய் பெரிமாவீட்டுக்கு போய் மெட்ராசுக்கு
ஆ
சாப்படுனால தா ஆகி செஞ்சு சாப்
ஆமா அண்ணா கத நீ ஏதோ கத எங்க அம்மா வந்து வீட்டான்ட சொல்லுகறாங்க உன பத்தி அவன் கூட சேராதாங்குனாங்குராங்கோ ஆ இதுமாரி லிங்கேஸ்கு ஒருபயன் இருக்கறாப்பா அந்த பையங்கூட சேராதபா அவன் செரியிலபா பண்றங்க அம்மா வந்து என்ன பண்ட்ட
நா என்ன பண்ண அன்னிக்கி சண்டே ஆயிட்சி டா
சண்டையா
ஆமா டா
அதுக வந்து சொன்னாங்க அது மாரியா என்ன பண்ன நீ
அச்சின் மால நானு நித்யாவு
அச்சு நீங்களா ரோட்லே அச்சிநீங்களா
ஆ ஆ சரியான அடி அடிச் அவன
ரேட்ல யாரச்சு அச்சிக்குவாங்களடா
நம்மளே வந்து நம்மளே வந்து சீன்டிந்த வெரப்பா
அதுக்கசம் ரோட்லயனா வச்சுப்பங்களா அசீங்கமா நாலு பேர் பாக்குற மாரி
ம் என் பண்ண அத உங்க அம்மா வந்தந்தாங்க ஆ
அதான் பையன் ஏதோ பண்ட்டான் பொழுது நான் பண்ட்டான்னு தெரிலையா நினச்ச நானு
ம்
அப்புற என்ன நாலு மணிகு காலேஜா ஆ
இன்னிக்கும் காலேஜ் தான் எதுக்கு போறதுனே தெரியல வெறுப்பாருக்குது
எர்ப்பாருக்குதா
வீல தான் இருந்தேன் நீ என்னு தெரியல காலேஜ் போனும்ன்னனு தோணுது ஒரு பக்கம் காலேஜு போகவும் கூடாதுன்னு தோணுது
ஏன் போணுன்னு தோணுது உனக்கு
காலேஜ் தெரிலயே வீட்ல இருக்கும்போது காலேஜ் போனு தோணுது காலேஜ்ல இருந்தா வீட்ல இருக்குனும் போல தோணுது என்ன பண்றது எல்லாருக்க ஐடிய தான் எல்லாருக்கு மைண்ட் தா இது
உனக்குல அப்புடி தோணாேதே காலேஜ் போனும்லா
இப்ப தோணுது ப்ரோ காலேஜ் போயட படிக்க காலேஜ் ல இருக்கும்போது வீட்ல இருக்கநும்ன்னு தோணுது என்னபண்றது
உங்கல்லாம் பாக்குறதே இல்லைய டேய் உனல்லாம் பாத்து எத்த நாள் தெரியுமா ஆவுது காலேஜ் போம்போது கலப்பி வந்த அவங்க கூட வந்ததுலா
அது ஏழு மணி பஸ் வந்தா பாக்கலாம்ங்க நான்தான் எட்டு மணி பஸ்க்கு வரன்ன
அதான் ஏன் எட்டு மணி பஸ்கு போறே எத்தன மணிக்கு போற காலேஜி டெய்லிம்
பத்தர
அ
பத்ர
பத்ர மணிக் வஉள்ள உத்றாங்களா உண்ணியா
கேட்டா மூடிறானுங்க உள்ளா வறாங்கனா எச்ச பாக்க சொல்லுவாங்க நா அச்சடி எல்லாம் பாக்க மாட்ட சாரிட்டய பேச்சு போட்டு உள்ள போய் நா இருப்ப
பஸ்டுப்பிரேட் முடிஞ்சிருந்தானா ஆனா
பிரஸ்ட்பிரேட்ல்லா சோ போட்டு போய்ட்டு நா பைய
ஓ பரவால
நம் பைன் ஊர்
ஆன மதியானமோ உன்ன பாக்க மாட்றானே ஒன்னு எத்தன் மணிக் போறா
புர்ல
மதியானமு ஒன்ன பாக்க மாட்றனே எத்தன் மணிக் உற்றங் உன்ன
இனி மூணு மணிதா உற்றானுங்க ரெண்டர மேல தா உற்றானுங்க
ரெண்டர மணிலதா உட்றாங்ளா ரெண்டர மணிங்கா வர நீ
ம்
டெய்லி ஒரு ரெண்ர மணிக்தா வெளிய வரியா
எமான்டா
என்டா சொல்றா எப்ப டா வீட்டுக் போற அப்ப
வீட்டு நா தா நம்ம அஞ்சு மணி பஸ்ஸு நா ஒரு நாள் மஞ்சு மணி பஸ்யே உட்ட நண்ப வந்த நானுந்த
அன்னிக்கிநீ என்க்கு முன்னாடி வந்திருந்தியா நீ நா உன்ன பாத்தனே மயாப்போ
அ அ அ நீ நீ நீ அந்த சைட்ல வந்துட்டு போ ரெடி ஷுட்ல
அன்னி எத்தன் மணிக் உட்டாங்க அன்னிக்கு ஒரு ரென்ற மணிகுதா உட்டாங்ளா
அன்னிக் வந்து கர்ட்டா ஒன்னே முக்கக்கு உட்டாங்கோ
ஓஹோ
நல்லாயிரம்
அவ திங்கிழமையும் ரெண்டெரை மணிதான் விடுவாங்கலாமா
இங்கு மூணு மணி ரா திங்ககிழைமலிருந்தெலா
யப்பாய எங்க எல்லாம் மே வச்சோ வெறுப்பாப்ப மூணு மணிக் எல்லாம் போனே டெய்லி ஏழு மணில போது ஏ ஆயிரும் மத
வெருப்பட பைலி நா அப்போம் உன் டி என் டிபார்ட்மெண்ட்ல இரு பாக்குறப்ப தெரியுது உன் டிபார்ட்மென்ட் மேலேன்ட்டு
ஆமா ம் சிட்டா
அம்மா சிட்டா இருக்கிது
பசங்க செட் ஆயிட்டாங்களா இல்லாத உணு தனியாதா சுத்தினுருக்கிறியா
லே நான் எங்க டா தனியா சுத்திண்ணிக்கிறேன்
நான் மு ஸ்பாட்டுக்கு தானே
இவ்ளவு கௌதம் கிரனடா எனக்கா பெரிய பாளை மாஸ்டர் இருக்குறானுக
ஆ
பெரியபாளைய பசங்க யாரு அந்த பர்த்தா
கண்டு பார்த்தா
கரடி போன பாணி
அவ ஊட்டுக்கு அவ அந்த லைன்ல தெயி பண்ல லோகள் ஃபஸ்ட்டு நல்லா வர்ல சரி சேரினா அப்பறோ
ஆ
என்னா பொயிட்டே எங்க போற
எங்கயு போல டைம் ஆய்ட்ச்சி
வீட்டுக்கு போனுமா செரியாட்டோ வெச்சிர்ட்டா சேரியாடா